ஆலோ
கேக்குதாடி
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லு என்ன பண்ற
ஒன்னு பண்ல சும்மாதா இருக்கறே எஸ் ஐ
சாப்ட்டியா
இல்ல இல்ல இனிமேல்தா
ஏ உவாய் உன்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சொ ஸ்பீக்கர்ல வ ச்சு பேசே எனக்கு ஒண்ணுமே கேக்கல உள்ள கேக்குது
எப்படியாக்குன்ன ஸ்பீக்கர்ல்லா ஒரு ஆப்ஷனு காட்ட மாட்டெங்குது
ஆ ஹ ஹ நீ ஒன்னோட ஃபோன் ஸ்பீக்கர வாய் இது இருக்குலடி அது அங்க வச்சு வாய் வச்சு பேசு
ஓ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது சொல்லு
ம்
என்ன சாப்ட்ட
நானா தோசதா நீயி
நானு தோச சாம்பார் சட்னி
நானு‌ தோச சாம்பார்
அ ஸ்கூல்ல எப்டி போய்ட்ருக்கு
ஸ்கூல்லா போயிச்சு நாளைக்கு லீவு நாளைக்கு லீவுன்றது இப்பயே அ கால்லே பதினோரு மணிக்கெல்லா மெசேஜ் வந்துச்சு
ஓ ஸ்கூல் லீவ்னா வந்துருமாடி
ஆமா பின்ன நம்ம ரெடி ஆயி போதேவல்ல சாட்டே சண்டே ச்சீ சாட்டடேக்கு மட்டு அனுப்புவாங்க
ம் இவனுக்கு தா அனுப்புறாங்க இவனுக்கு வந்து நார்மலாவே சாட்டர்டே சண்டே லீவ் ஆனா பிளஸ் டூ வரிக்கு இருக்குல்ல
ஆமா ஆமா அது சில டைம் அப்பனா அதா ரேரா வப்பாங்க ம் ம்
அப்றோ உங்க மாமியார்லா எப்டி இருக்காங்க
ம் அதலா நல்லா இருக்குறாங்க என்ன அவரு வரலயா இன்னூ
இல்லடி இன்னு வரல ஆபீஸ்லதா இருக்காரு
என்னா இன்னிக்கு லேட்டு
இன்னிக்கு கொஞ்சோ லேட்டு போல நாளைக் கி ஆஃபீஸ் லீவு அதனால இன்னைக்கு லேட்டா வரார் போல
பா அவருக்கு
அவருக்கு தோசதா
ம் அப்றோ என்ன என்ன சொ சொன்னனா ராஜி ஃபோன் பண்சா அது என்ன ஃபோன் தா அதுக்கு என்ன வேல இருக்கு
ம் ஏய் அன்னைக்கு ராஜி சொன்னாடி இங்க இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நிவேதாவோட இதுக்கு தம்பிக்கோ அண்ணக்கோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு
ஏ காலையிலே சொல்லியிருக்கலால்ல ஏழு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்து ஏழோ ஆறோ தெர்ல பீச்ல இருந்த நாங்க மூணு பேர் எங்க போறது எங்க போறது தெர்ல ஒரே போர் என்னடா இது ஃபோன் பண்து எப்பமே ஃபோன் பண்ணாது சரி ஏதோ எமர்ஜென்சி போலன்னு நா அட்டன் பண்ணா என்னாடி கெளம்பி டியானு கேக்குது என்னடி இருக்குனு ஃபோன் பண்ணி கெளம்பிடியா கேக்குது எங்கடி கெளம்பிடியானா நிவேதா அவுங் தம்பிக்கு ரிசப்ஷன்ல்லடி அப்டினு அய்யய்யோ ஆமாடி மறந்தே போயிட்டன்டி அப்டின் சொன்னன்னா நீதா எல்லாத்துலயு கரக்டா இருப்பல்லடி அதனால நா உனக்கு சொல்லலடி மெசேஜ் பண்லானு நென்ச்சே ஒரே இவன வச்சுகிட்டு பண்ணவே முடி
எங்க வெளிலல்லா இதுக்கு உங்க மா இவுங்கல்லா வந்திருந்தாங்களா உங்க நாத்தனாரு
எங்க
இங்க உங்க வீட்டுக்கு வரலயா லீவுக்கு
ஆ இந்த வாட்டியே ஏறோ ஃபைவ் டேஸ் தா
ஏன்டி
அது அவுங்க வீட்ல கொஞ்சோ ப்ராப்ளம் அதனால வர்ல
ஓகே ஓகே ஓகே உங்க மாமியார் என்ன பண்றாங்க
அது என்னவோ பண்ணுது ம்
ஓ ஹஸ்பண்ட் வந்தாச்சா
அவரு இப்போ இன்னிக்கி தா ஊருக்கு போய்கிறார் நெக்ஸ்
எந்த ஊருக்கு சரி ஓகேடி ஓகேடி
ம் அப்பறாம் அதனால அது அன்யாத்தி ஃபோன் பன்ச்சு கொஞ்சம் பிஃபோரா போன் பண்ணிருந்தா கூட நாங்க எங்க போறது எங்க போறது ல்ல போராட்சிங்கந்தோம் காலையிலயே ஒரு மேசே சேஜ் போட்டுருந்தா கூட நாங்க பிளான் பண்ட்ருப்போ நா எங்க இருக்கறே அது ஆவடி எங்க இருக்குத ஆவடியா ஐம்பத்தூரோனு நெனைக்கிறே ஃபங்க்ஷனு இனிமேல் நான் போய் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி கெளம்பி போறதுக்குள்ள ஒம்போது பத்தாயிடு என்ன கேக்குதா இல்லியா
கேக்குது சொல்லு சொல்லு அப்பறம் வேற என்ன
அதனால நா வரலன்ட்ட அதுவு கேப் தா புக் பண்ணி போறே அப்டின்ச்சு ஹேமாவு வர்ல அதுக் பேக் பெயினா அப்டின்னு சொல்ச்சு நீன்ன பாத்தியா ஆமாண்டி ஸ்கூல்ல இர்ந்து கெளம்புனோம் எங்க மழை வந்துரும் போதுனு ஃபாஸ்ட்டா ஓட்டின் வந்ட்டேன் குடு குடு குடுன்னு
ஆ
வந்தோ நல்ல வேல வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தா மழ வந்தது
ஓஹோ சம்ம இங்கல்ல இங்கல்லா இவனுக்கு யோகா கிளாஸ் போலான் சொல்டுருந்தா எங்க இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல பெய்ண்ட் அடிச்சிட்ருக்காங்க சம்ம மழடி இங்க வீட்ல பெய்ண்ட் அடிச்சிட்ருக்காங்க
ன்னா
சும்மாதா இன்னய நாளையோட முடியுது அவ்ளோதா டூ வீக்ஸா அடிச்சிட்ருக்காங்க
ம்
எல்லாமே முடிச்சாச்சு கட்டில் மட்டு வார்னிஷ் பண்ணிட்டு
ம்
அவ்ளோதா நாளயோட முடியுது பொண்ணு தா லவ் தானடி லவ் பண்ணிட்ருந்தாங்கல்ல
அப்டியா ஏ என்னவோ பொண்ணு பாக்கறே பொண்ணு பாக்கறேன் சொல்லின்னுருந்தீங்க
இல்லல்ல அவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்ருந்தாங்
அப்டியா தெரியுமா உங்க மாமியாருக்கலா
ஆ எல்லாருக்குமே தெரியு
இப்ப எப்ப மாரேஜ் மாரேஜ் தான் பண்ண வேண்டியதான
அதா அவங்க வீட்ல வந்து இது பண்ணிட்டு இல்லல்ல வீடு கட்டியிருக்காங்க போல அதனால இப்ப கொஞ்ச நாள்க்கு அப்றம் பண்லா செப்டம்பர் மாச வந்து பேச சொல்லு அப்டின் சொன்னாங்களா ம்
ஓய் இனிமேல் தா பேச போறீங்க அப்றம் ப்ராஸஸ் ஒன்னொன்னா அப்றம் உனக்கு ஒரே ஃபங்க்ஷன் வந்துடும் ஜாலி தா
என்ன பண்றது
ம் அவ்ளதான இந்த மாத்தி தா போன் தா பேசண்மா இது
அப்புறண்டி
அப்றம் வேற என்ன நீதா சொல்னு
ஒ பொண்ணு எப்ப தூங்குவா
இது வந்து தூங்கி இன்னக்கு ஏழு மணிக்கு தாண்டி ஏஞ்சது அதா ஸ்கூல்லருந்து வந்து டயர்டா பட்த்து தூங்கிச்சு
அய்யயோ
அதால போன் பாத்துனுக்குது இது உடு நாளைக்கு லீவ் தானே எங்க போ பொற
ஆஹ ஆ நாளைக்லா உங்க அம்மால எப்டிருக்காங்க உங்க அம்மாலா எப்டிருக்காங்க
நல்லாருக்காங்க அவுங்க வீடு மாத்திட்டாங்க டி எ அம்மா வீடு மாத்தி ட்டாங்க
சேரி சேரி சேரி உங்க அண்ணிலா எப்டிருக்காங்க ம் பாப்பா செகண்ட்டு ஏதாச்சுருக்கா
ஒ அண்ணிக்கு ஏய் சரினா ஒனக் என்ன ஆச்சு
அந்த கதையயேன் கேக்குற அது ஒரு பெரிய கத ட்ரை எல்லா பண்ணோ ஒன்னும் நிக்கல அதால முந்தானேத்து என்னா பண்ணே அ அ போனவாட்டி இவருக்கு ஒரு காலில் அடிபட்டுறப்ப டாக்டர்கிட்ட கேட்டே இந்த மாதிரி வந்து பீரியட்ஸே எனக் சரியாவே வர மாட்டேங்குதுடி இப்போல்லா ஒரு டாக்டர் வந்து அதனால ஏதா ப்ராப்ளமா இருக்கு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க ஸ்கேன் இது எழுதி நாங்க எழுதி கொடுத்தாங்க எடுத்தா அதிலெடுத்து பாத்தா எல்லா கரெக்டா இக்குது இது ஏதோ ஒன்னே இந்த என்டோமெட்ரிக் லைன் வந்து திக் திக்கா இருக்கணுமா எனக்கு தின்னா இருக்குதா
ஓகே
அதனால மேபி இது ட்ரை பண்ணா கொஞ்சொ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு டாக்டர்
ஆ ஹா நாப்பது வயசுலயா அப்ப ட்ரை பண்றது
ஆ அப்பயே பண்ணி தொழஞ்சிக்கலா போல வரே இவரு அதா திட்டின் இருந்தாரு ஆனா வேணா வேணானு இப்ப வேணும்னா என்ன ஆகுது
ஆ இப்போ என்ன நீ உனக்கு என்ன பிளானு
அவரே நிண்ணா நிக்கட்டும் நிக்காட்டி போட்டுன்ட்டாரு
ஓ சேரி அது டாக்டர் என்ன சொன்னாங்க இந்த மாரி தின்னா இருக் தின்னா இருக்கதுக்கு ஏதாச்சு
அது என்னா அ அந்த மேரி சொன்னோன்னா அதுக்கே என்ன பண்ணறது தெரியல அப்புறம் இன்னைக்கு இன்னொரு டாக்டர் கிட்ட போனா அவங்க ஹார்மோ டெஸ்டு எடுத்துனுவாங்க ஹிமோகுளோபின்லாம் பாக்கணும் அப்படின்னாங்க நான் வெறும் ஸ்கேன் தான எடுத்துன்னு போனே அதெல்லா நாளைக்கு காலயில போய் பிளட் டெஸ்ட் எடுக்கனோ
செரி ஓகே ஓகே ஏதோ உன்ன பார்
அதனால தா ஒண்ணுமே இல்லடி வர ஒரு டாட் தாண்டி வருது
ஆ ஏதாச்சும் பிளட்டு இல்லாம கூட இருக்கலாம்லடி
ஆ அதனால தான் ஹமோகுளோபின் எடுத்து பாக்கலாம்
ம்
அப்டினு
செரி செரி
அப்புற நீஎன்னா ப்ளானு
எனக்குல்லா ஒரு பிளானும் இல்ல என்கிட்டலா கேக்காத என்ன பிளானு எல்லா
என்னாடி ட்ரை பண்ண போறே அஞ்சு வயசான ஒனே எங்க அம்மா சொன்னாங்க அப்டி சொன்னாங்கன்ன
எங்க அம்மா சொல்லுவாங்கடி இவரு ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கணும்ல
ஆ இல்ல அஞ்சு வயசுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசுவோ கொல்லுவோ நீயே
இங்க இவர் தான ஃபர்ஸ்ட்டு இது பண்ணோ
நீதான சொன்ன அஞ்சு வயசுக்கு அப்புறம் நான் பேசுவே அவர்கிட்ட
பேசுனேண்டி இவரு அத பத்தி பேசுனாவே டென்ஷன் ஆவுராரு
டென்ஷன் ஆவுறாற
வேண்டா அப்டின்னு சொல்றாரு ம்
அப்புறம் அவங்க வீட்டுல கேட்க்கலயா மாமியார்
ஆ
வீட்டுல கேக்கலயா
அவங்க வீட்ல எல்லா என்ன கேட்க போறாங்க அவங்க வீட்டு்ல எல்லாம் ஒன்னும் கேக்கல
ஓ அதனால அவருக்கு
ஔ ஆமா ஆமா
ம் கேட்டா வந்து தெரியும்
கேட்டா அதுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் எதுவுமே அவங்களும் கேக்க மாட்றாங்க
ம் ம்
இவர் எடுக்கிறது தா முடிவே அப்டி நம்மளுக் அப்டி கோவமா வரும் அப்றோ
அப்புற அண்ணி சாப்பறியா நானா இவ்ள அனி சாப்பிறியா இல்லையா வேனவா இது ஒரு அல்ட்டி குஷிது ம் வாணாவா ஹலோ
சொல்லு
அப்ற
அப்றோ
வேற என்ன நீதா சொல்ணு ம்
அப்றொ சொல்லு வேற
வேரன்ன அ நா தா பண்ண திருச்சி தாண்டி போயின்னு இக்கிறாரா அதா இன்னிக் ஸ்போ வெனஸ்டே தா வருவாரா அ நீங்க எங்க போலியா
இல்லடி எங்கயு போல
தூர்கிர்
இங்கயே எனக்கு கரெக்டா இருக்கு வேல
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேந்து எங்கயு ஊர் சுத்தலையானு
ஆஹா எங்கய போல வீட்லயே அப்படியே கரெக்டா சரி டி ஜெய் நா அப்ரமேட் பண்ட்டா
ஆ மூஞ்சிச்சா பத்திங்கிமிஷம் ஓகே ஓகே பாய்